ஹலோ ஆ வணக்கம் ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க ம் ஓ ஆமாங்க
ம் என்ன எ இன்னைக்கு இன்னைக்கு வழக்கம் போலதாம் போய்கிட்ருக்கு
இல்ல பொதுவாகவே அ எப்டி சொல்றது பொதுவாவே திங்ககெழமை யாருக்கு புடிக்காது
ஆமா திங்ககெழமை லீவு நாயித்துக்கெழ ம ஒரு நாள் லீவ் முடுஸ்ட்டு போனாலே கொஞ்சோ செரமமா தா இருக்கு
ஆமாங்க
இன்னக்கி லீவ் போட்ருக்கே ஆமா கொஞ்சோ வெளில ஒர்க்கு ஆமா கொஞ்சோ ஈ பி வேலேல்லா இருக்கு அதுனால லீவ போட்டாச்சு இன்னக்கி நா இப்பதா வேலய முடுஸ்ட்டு வந்தே ஈ பில போய் அ எங்க அப் அப்பாட்மண்டுக்கு மட்டு என்னான் தெர்ல கரண்ட் எழுதிட்டு போக மாட்டிகிறாங்க
ஓ சேர் சேர் சேரி
பக்கத்துலேல்லா எழுதிட்டு போயிற்றாய்ங்க நம்மளுக்கு எழுத மாட்டிகிறாங்க அதா போய் ஒரு கம்ளைண்ட்ட போட்டு அங்க என்னான் சொன்னா அவுங்க இல்லல்ல நீங்க சொல்லுங்க
ம்
அதலா இல்ல வந்து கூட எடுத்துருவாங்க அப்டின்ட்டாங்க
ஓ செரிங்க செரிங்க செரி
ஒ ஒன்னு இல்ல கம்ப்ளைண்ட் பண் பண்ணுங்க நீங்க வந்து ஒரு ஃபோன்ல இந்த நம்பருக்கு கம்ளைண் பண்ணுங்க வந்துருவாங்க ஆ அப்டின்டாங்க தவறுதல்லா எது விட்டு போயிருக்கு அப்டின் சொல்லி சொன்னாங்க நா இல்லல்ல இல்லங்க ஒரு ஆறு மாசமா இப்டிதா இருக்கு அ முன்னாடி வந்து வீட் வீடுல இருக்க லேடிஸு போய் சொல்லிட்டு வந்தாங்க அ வந் ஒன்னு இது இல்ல அதையு சொன்னே இல்லல்ல நம்மல்ல இப்டி இருக்காது ஒண்ணு பிரச்சன இல்ல அப்டின்னாங்க சரி கரெக்ட்டா இது பண்ணுங்க அப்டின் சொ சொல்லிட்டு வர்றதுக்குள்ள ஒரு ஆள் அன்ப்ச்சு விட்டாங்க அ வந்த ரீடிங்கு எடு த்துட்டு போயிட்டாங்க ஆமா அப்பறோ நா எங்க வீட் டுக்கு மட்டு எடுத்துட்டு போயிருந்தே அவர் இல்லல்ல வருவாங்க நீங்க போங்க அப்டின்னே சொல்ட்டாங்க எப்பயுமே நம்ம போட்டோ எடுத்துட்டு போனா அத எடுத்துப்பாங்க
ஓ செரிங்க
இப்ப வந்து அத இது பண்றாங்க வேற ஒண்ணு கெடையாது ஆமா
சேர் சேரி இப்பயு அததா நா எதோ டிஜிட்டல் மாத்த போறே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்களே
ம்
ஆமா மொபைல்லயே இருந்து எடிடிங் எடுக்கற மாரி ஏதோ சொல்லிருக்காங்க போல
ஆமா அது எதோ சொன்னாங்க அது எப்
ன்டு வர போதுன்றாங்க அது என்னன்னு தெரில இன்னு கன்ஃபாம் ஆகலனு நெனைக்கிறே இப்ப நார்மலா மொபைல் ரீசார்ச் மாரி இவ்ளோ பண்ணீங்கன்னா இவ்ளோ காசு போல அந்த மாரி இப்ப நம்ம மொபைலுக்கு இப்ப டெய்லி ஒன்ர ஜி பி இல்ல ரெண்டு ஜி பி இந்த மாரி டேட்டா போட்றம்ல அது மாரி நம்ம இ சி ஜி க்கு அ ஐநூறு ரூவாய்க்கி ரீசார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு ஆ சப்போஸ் இப்ப அந்த ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கன்ஸ்யூம் பண்டோ அப்டினா ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் கட் ஆயிரு போல திருப்பி மொபைல் ரீசார்ஜ் பண்ற மாரி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாரி கொண்டு வர போறாங்க போல அப்டின் சொல்லிட்டு இருந்தாங்க வருதா என்ன ஏதுன் ஒண்ணு புரியல
இல்ல இப்பவே மீட்டர்ல வந்து பாத் தீங்கனா முன்னாடி அது அவரு நம்பர்ல இருக்கு பாத்துதா எழுதுவாரு
ஆமாங்க
வர்றாங்க ஒரு அவுங்க நம்ம இது அது என்னது ஆ இந்த ஸ்வைப் மெஷின் மாரி ஒரு மிஷின் வச்சிருக்காங்க அதுல இருந்து ஒரு கேபிள் எடுத்து அதல மாற்றாரு ஆட்டோமேட்டிக்கா இங்க ரீடிங் வரூ அவ்ளவுதா எதையுமே நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க
ஓ செரி செரி
என்னன்னு தெர்ல இத்தனைக்கு இது மோ முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மீட்டர் தா
ஓ செரி
ஆ அந்த மீட்டர்ல வர்றாரு ஒரு வயர்ர மாட்றாரு ரீடிங் எடுத்துட்டு போய்ட்றாங்க என்ன என்னனே ஒன்னூ புரியல எல்லாமே வித்தியாசமாதா இருக்குது
ஓ செர் செர் செரி
இத்தன நாள் இப்டி பண்ணாங்க இப்ப இந்த மாதிரி பண்றாங்க அதே மீட்ரு தா ஆனா
ஓ செர் செரி
என்னோன் தெர்ல அட்வான்ஸா ஏதே வந்துருச்சா என்னமோ
அது அட்வான்சுன்றாங்க அதுலயே நறய ட்ராபேக்கு இருக்க தா செய்யூ ஆனா ஒன்னு பண்ண முடியாது நீங்க சொல்றத பாத்தன்னா இந்த மல்டிமீட்ரு பங்க்ஷன் தான இருக்கு
ஆமா உங்களுக்கு
அப்டி பாத் இல்ல இல்ல அது என்னன்னா இப்ப மல்ட்ரி மீட்ரு இந்த மாரி பங்க்ஷன்ல்லா நீங்க சொல்ற மாரி இருக்தே இப்ப ஒவ்வொரூ அதா எப்டி சொல்றது ஒரே கம்பெனி மேன்போக்ஷர் பண்ணிருந்து அதையே வாங்கணோன்னா ஒன்னு பிரச்சன இல்ல நம்ம பழக்க மேனீஸ் இது வந்து மேன்போக்ச்சரி பண்ணன்னா அவங்களோட மேன்பக்ஷரி வேற மாரி இருக்கோ அவங்களோட டீட்டெய்ல்ஸ்ல்லா வேற மாரி இருக்கோ
உ
அது எதுவூ சோஞ்சானா நமக்குதா இப்ப கூடலா கொறயலா
ம்
அது எப்டி கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஓகே இல்லாட்டி யாருக்கு நட்டோ யாருக்கு லாபன்னு யாருக்கு தெரியாத்துல்ல ஏன்னா எல்லாமே டிஜிட்டல்லு ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேஷன் அப்டின்றப்ப இப்ப ஆட்டோமேஷன் இருக்கலா ஓகே ஒன்னு பிரச்சன இல்ல அந்த ஆட்டோமேஷன் கம்பெனிஸ் எப்டி ஜெனியூன்னா இருக்குமா இல்ல அந்த ப்ராடக்ட் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இப்ப ஒன்னு இல்ல இப்ப நார்மல அந்த மீட் இங்க ரீ ரீடிங்ளே பாருங்களே இப்ப செல பேருக்கு நா இப்ப நறய பேருக்கு நீங்க உங்க பக்கத்துலயோ அ அக்கத்துலயோ அக்கம் பக்கத்துலயோ இல்ல உங்களுக்கோ ம் நறய டைம் நீங்க வந்து எச் சி எஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங் ஏன்னா ரீட்டிங் வந் ரீடிங் வந்து இப்ப நறய நியூஸ்லலா பாக்கறீங்க ‌அ ஒருத்தவங்களுக் அவங்க வீட் ரெண்டு லைட்டு தா இருக்கு ஆனா பன்னொ பன்ணென்டாயிர ரூபா பன்ணென்டாயிர ரூபா ஒரு லட்ச ரூபா அந்த மாரி அ பில்லு வருது அப்டின் சொல்லி நறய கம்ப்ளைண்ட்ஸ் பாத்துருக்கீங்க ஸோ நார்மலா இப்போ எடுக்கிற இதுலே இவ்ளோ கம்ப்ளைண்ட்டுஸ்னா அப்போ ஆட்டோமேட்டிஸ் ஆட்டோமட்டிஸ் அ ஆட்டோமேஷனா வ வரும்போது எவ்ளோ கம்ப்ளைண்ட்டு என்ன ஏது அது எப்டி வரூ அத ப்ராப் ராப்ரா மெயின்டெயின் பண்ணனோ நெறய இருக்குல்ல உங்களுக்கு அதெல்லா கரெக்டா மெயின்டென் பண்ணா ஒன்னு பிரச்சன இல்ல இல்லாத பட்சத்துல ஏன்னா இப்ப க கண்ணுக்கு தெரிஞ்சா இந்த மாரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலா தெரியாத நம்ம போய் யார்ட் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது உண்மையிலேயே அவர்க்கு கரண்ட் கம்மியா வரலாம் ஆனா கூட கம் ஏன்னா ஒண்ணு பண்ண முடியாதுல்ல
கண்டிப்பா
ஓ அதெல்லா எந்த வகைக்கி சாத்தியமா இருக்கு ஆ அந்த மாரி நடைமுறைகள்லா வந்து ப்ராப்பரா மெயின்டென் பண்ணணு அப்டி கொண்டுந்தனா நல்லா இருக்கு
அது உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச பிரச்சனையா தா இருக்கு எ எந்த ஒரு ஆ புதுசா அதா தொழில்நுட் இப்ப எல்லா அடாப்ட் ஆகணும்னுல்ல ஃபர்ஸ்ட் ஒரு தொழில்நுட்போ வருதுன்னா அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளோ வரத்தா செய்யு
அது கண்டிப்பா வரத்தா செய்யு அதப் சரி
அத வந்து அத வந்து ஒன்னன்னா ஒன்னன்னா அப்டியே சரி பண்ணி சரி பண்ணிதா கொண்டுவருவாங்க அவுங்
ஆமா கண்டிப்பா
அது வந்து நல்லா முறைப்படுத்தி கரெக்டா வரணும்னா அது ஒரு அஞ்சு ஆறு வருஷோ ஆகு உங்களுக்கு ஓ ஒ உடனே அது எப்யுமே எந்த ஒரு இதுலயுமே உங்களுக்கு சாத்தியம் இல்லைல்ல
கண்டிப்பா
ம் இப்ப அ ஆ அ எப்டின்னா உங்களுக்கு இந்த நம்ம உணைப்ப பேசுறோனா ஃபஸ் ட்டு வந்து ஆ ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வந்தது மொத வந் இப்ப ஏ அவ்ளோ நாள் ஃப்ரீ குடுத்தாங்க ஃபோர் ஜி பாத்தீங்ளா
ஆமா ஆமா ஆமா
ஆ அவுங்க அவுங்க இத அவுங்க சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வருஷோ எடுத்துக்கு அந்த இப்ப பைஜியும் ஃப்ரீயா தா குடுக்குறா அ இது எவ்ளோ நாள் குடுப்பாங்கன்னு தெரியாது
ஆமா
அவ அந்த அவ எல்லா மே அவுங்க இது ப்ராப்பரா வேல செய்து கரெக்டா இருக்குன்னா உங்களுக்கு அதுக்கோ அ வழக்கம் போல காசு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க
ஆமா கண்டிப்பா
இப்ப ஃபோர் ஜிக்குன்னு சொல்லி வாங்கிட்டு ஃபை ஜி ஃப்ரீயா குடுக்குறாங்க அடுத்து என்ன பண்ணுவா நா ஃபைவ் ஜிக்கு வந்து காச வாங்கிட்டு போய்டுவானுங்க
காசு தா மெயினு நா அது ஃபோர்ஜியா ஃபை ஜியானு உங்களுக்கு எப்டி தெரியு மேல சிக்னல் மட்டு காமிச்சிட்டு ஸ்பீடு கம்மியா தான வருது
தெரியாது அது நம்மளால கண்டுபுடிக்க முடியாது ஆனா இப்ப தோராயமா நீங்க வந்து உங்க இதுல வந்து எவ்ளோ ஸ்பீடு வருதுன்னு கண்டுபுடிக்கலா
அ அ அ அ
அத வச்சு நீங்க தனிப்பட்ட முறையில உள்ள போயி எ பாத்தா மட்டு அப்பத்தான கண்டு பிடிக்க முடியோ வெளிப்பட் வெளிப்படையா வெளியில தெரியாதுல்ல இது ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் தா பாப்பாங்க
ஆமா
அவ்ளோதா
ஆமா கண்டிப்பா நா இப்போ முன்னாடி வந்து த்ரீ ஜி இருந்துச்சி ஃபோர்ஜி ஃபைஜின்னு மாறிச்சு சரிங்ளா இப்ப த்ரீஜியோட ஸ் பீடு நீங்க நெட்ல கூகுள்ள அடிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு வருதா வராது இப்ப ஒரே ட்டவர்ல இருந்தா செப்பரேட்டா வந்து கன்சியூம் ஆகி பிரிச்சு குடுக்குதுன்னு சொல்றாங்க ஆனா நா வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பி எஸ் என் எல் வந்து த்ரிஜி ஆ இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கண்ணா த்ரு ஜி த்ரீ ஜி வந்து த்ரீ ஜியே ஒரு எம் பி பி எஸ் வந்து டவுன்லோட் ஆக ஒன்ற ஒன்ற வரைக்கும் வருது ஒன்ற எம் பி பி எஸ் வரைக்கும் வருது சரிங்ளா ஆ அதே இது நம்ம ஃபோர் ஜி ஃபோர் ஜி வந்து இப்ப ஏர்டெல்லோ இல்ல ஜியோவோ இந்த மாரி பாத்தீங்ன்னா ஜியோ வந் வந்து சாரி ஏர்டெல் வந்து வந்த புதுசுல பாத்தீங்ன்னா பதினாறு எம் பி பி எஸ் வருது எந்த டைம் யூஸ் பண்ணாலு இப்ப செல பேர்லா சொல்வாங்க ஈவ்னிங் ஆனா நெட்டு கெடைக்காது பகலானா நெட்டு கெடைக்காது கன்சியுமர் யூசர்ஸ் அதிகமா இருப்பாங்க அந்த மாரி இருக்குது சரிங்ளா அப்ப ஃபோர் ஜியே அந்த எம் பி பி எஸ் குடுக்கும்போது இப்போ ஃபை ஜியே செல பேர் வந்து எனக்கு அவளோ தா வருது அதுக்கு மேல போ மாட்டிகுதா சொல்றாங்க இது எந்த வகை சாத்தியம் அப்டி அ அது ஃபை ஜினு சொல்றாங்க அப்ப ஸ்பீடு வரனோல்ல ஆனா காசு மட்டு வாங்கறாங்கல்ல இப்பம் ஒன்னு இல்ல ஏர்ட்டெல்லோ இல்ல ஜியோவோ அன்லிமிடட் ஃபை ஜினு சொல்றாங்க ஏதோ ஒரு நெட்வொர்க் அன்லிமிடட் ஃபைஜிய ரீசார்ஜ் பண்றதுக்கு சொல்றாங்க ஆனா அந்த அன்லிமிடட் ஃபைஜி வந்து எத்தனப் பேருக்கு ப்ராப்பர் கரெக்டா வருது
அது கெடையாது உம்
அதுவு வரமாட்டிகுது ஃபைஜின்னு சொல்றாங்க உண்மையிலே ஃபைஜி ஸ்பீடு தானா அது அப்டின்றது மக்களுக்கு தெரியாது
இல்ல இந்த மாரி இப்போ இப்டி பாத்தீங்ன்னா டி டி எச் இருக்கு மொதோ எதுக்கு டி டி எச்ன்னு போட்டார்ந்தாங்க விளம்பரம் இல்லாம வரும் உங்களுக்கு அப்படின்னு சொ சொல்லிதான் கொண்டாந்தாங்க
ஆ
அ கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சும்மா ரெண்டு விளம்பரம் ஒரு விளம்பரம் தான் வரும் அப்படின்னு நானுங்க அதுக் கப்புறம் பாத்தா விளம்பரம் நிறைய வர ஆரம்பிச்சேதோ என்ன பண்டானுங்க விளம்பரம் இல்லாம பாக்கனா நீங்க எக்ஸ்ட்ரா காசு கட்டணும்ட்டாங்க
ஆமா இப்ப அது வந்து எல்லாத்துக்குமே ஆயிப்போச்சு இப்ப இப்ப ஒன்னும் இல்ல நீ எங்கயோ போவேனா வாட்ஸ்அப் பாருங்களே வாட்ஸ்அப்ல விளபரம் வருதுங்களே உங்களுக்கு தான்
வாட்ஸ்அப்ல வருதா எப்டி எதுல
வா வாட்ஸ்அப் நீங்க ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா அதுல விளம்பரம் வருது சப்ஸ்கிப்ஷன் வாங்கணும் நீங்க காசு கட்ட சொல்றாங்க வாங்குனா பிரீமியம் வாட்ஸ்அப்பே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு இப்ப ரோல் அவுட் ஆயிருச்சு எல்லாத்துக்குே வாட்ஸ்அப்ல நீங்க ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா விளம்பரொ வரும் ரிலையன்ஸ் டிஜிட்டலோ இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஆடு வரும் ஒரு செகண்டுக்கு அந்த முப்பது செகண்டுக்கு வந்து ஆடு வரும்
ஓ
அது ரோளௌட் ஆய்டுச்சு
ஓ நா வந்து இல்ல ஸ்டேட்டஸ் எதுவும் பாக்க மாட்டேன் அதனால எனக்கு
இல்ல நானும் பாக்க மாட்டேன் நா என்னோட ஃப்ரெண்டோட சர்க்கிள்லல்லாம் வந்து நா இப்ப ரீசன்ண்டா தா நேத்தோ முந்தா நேத்தோ என்னோட மொபைல் ஏன் மொபைலுக்கு வந்துடுச்சே வந்துருச்சிங்களே ஆமா இப்ப ஏ வெளம்பரம் பாத்தா தா காஸ் சு அப்படின்ற மாரி ஆகி போச்சு வெளம்பறதுக்கு காசு டிவி ல்ல அவ்வளோ இப்ப ஒண்ணும் இ எந்த சேனல் வேணாலும் எடுத்து பாருங்க ஒரு படம் போடுறான்னா எவ்வொளோ ஆட்ஸ் போடுறாங்க அந்த ஆட்ஸ்ல தான அவுங்களுக்கு வருமானோ வருது டி ஆர் பி ஒரு பக்கம் இருக்கு ஆனா ஆட்ஸ்ல தா அவுங்களுக்கு வருமானமே வருது
உம் உம் உம்
ஓ எல்லாமே ஒரு எப்படி சொல்றது மொதல் ஃபிரின்னு சொன்னாங்க அடுத்து வந்து அப்டி குடுத்தாங்கள அது மாரிதா இப்ப ஜியோ எப்டி உள்ள வந்தாங்க இப்ப எப்டி இருக்கு அந்த மாரி தா இப்ப ஜியோ லா எனக்கு ஒரு மொபைல் வச்சுருந்தேன் வச்சுக்கோங்கலேன் எனக்கு வந்து கம்பைண்டர வந்து நா வந்து ரெய்ஸ் பண்ணே ரைஸ் பண்ணேன்னா கடைசி அவுங்க சைடு எந்த இஷ்யூம் இல்ல உங்க ஃபோன் தா பிரச்சன அப்டின் சொல்ட்டாங்க நா அதே ஃபோன்ல வேற இன்னொரு சிம் எடுத்து போட்டேன்னா அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு இல்ல அத வந்து அவுங்கள்ட நா வந்து டீட்டெயலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னனா சார் இது வந்து உங்க நீங்க இப்ப அதாவது நான் என்ன சொன்னேன்னா இப்ப இந்த சிம்க்கு மட்டும் தான் நீங்க வந்து போன் கம்ளைண்ட் சொல்றீங்க அப்ப எந்த சிம் போட்டாலும் எந்த ஜியோ சிம் போட்டாலும் அதே கம்ளைண்ட் தான் வரணும் ஆனா இதுல வரலையே அப்டின்னு கேட்டதுக்கு இந்த சிம்முக்கும் அதே கம்பெனிய சீக்கிரோம் வந்துடுமே அப்டின்னு சொல்றாங்க சோ இது எந்த வகையில எப்டி இது எப்படின்னுக்ஷ தெரியலையே
அவுங்களுக்கும் தெரியலையே என்னமோ தெரியலன்னா சமாளிச்சு அப்டியே அனுப்ச்சு விட்றாங்க
சமாளிக்கிறிறது இல்ல இப்போ அவுங்களே வந்து டேரெக்டாக வந்து இந்த ஃப்ரீக்குவன்சி இந்த ஃபோன்ல இருக்குது அதுனால ஏன்னா அவுங்களும் இப்போல்லாம் வந்து இப்போ ஒன்னு இல்ல இந்த லைஃப் இந்த மாரி பிராண்டுக்குலாம் அவுங்கலாம் வந்து இப்போ ஒன்னும் இல்ல ஒரு சில மாடலுக்குந்த ஓப்போவா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு கூட அவுங்க டை அப் பண்ணி பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்றாங்க இது வந்துஃபைவ் ஜி ஸ்பீடா இருக்கும் அப்டின்றது மக்களுக்கு ஆனா எல்லாலயுமே ஃவைவ் ஜி இருக்குதான செய்து பிராண்டு வித்து மாறுது அந்த பேண்டு வித்து ஒரு வேள கெடைக்கலன்னா அது அது ப்ராப்பர் ரீசன் சொல்லணும்ளா இதுக்கும் அந்த போனுக்கும் இந்த சிம்முக்கும் வந்துரும் அப்டின்னு சொன்னாங்கன்னா அது என்ன நியாயம் ஆனா இப்ப வரைக்கும் அது கரக்டா தா ஒர்க் ஆகுது இப்ப வரைக்கும் அந்த ஜியோ சிம்ல வந்து பிரச்சன இல்ல ஆனா அந்த ஒரு சிமுக்கு மட்டும் மட்டும் இப்டி இருக்குதுன்னா அது யோ என்ன கணக்கணு ஒன்னும் புரியலையே உம் இப்ப அந்த ஒரு சிம்முக்கு தான் அந்த இஸ்யூ இருக்கு ஏன்னா அது சிம்மும் புதுசு அவுங்க புதுசு மாத்தி பாருங்கன்னு சொன்னாங்க சேரின் சொல்ட்டு புதுசும் மாத்தி பாத்தாச்சு வேற ஜியோ சிம் சேரி என்னோடுதா இல்ல இந்த ஃபேமலி மெம்பர்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்கிள்ல வாங்கி அவுங்களோட ஜியோ சிம் போட்டு செக் பண்ணி பாத்தாலும் அந்த இஷ்யூஸ் வரலாம்
சேரி சேரி சேரி உம் உம் உம்
கால் தா இஷ்யூஸ் ஆகுதே தவிர நெட்ஒர்க் வந்து ப்ரா ப்ராப்பரா இருக்குது
புரியுது உம்